ஹலோ
ஹலோ
ஹலோ வணக்கம்
வணக்கம்
வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஓ நல்லாருக்கோ நீங்க எப்டி இர்க்கீங்க
ம் நல்லாருக்கே சாப்ட்டீங்ளா
நீங் சாப்டாச்சா
ம் சாப்ட்டே சாப்ட்டே ம் ஃபான் ஓடுதா உங்களுக்கு அத ஆஃப் பண்ணிக்குங் கா அந்த இது மட்டு சவுண்டு மட்டு வருது
அ இல்லையே
கே காத்தடிக்கிற சவுண்டு வந்ச்சு சோ அதனால சொன்ன
ம் இப்போ கரெக்டார்க்கா
செரி செரி ஓ கோடைக்காலம் எங்க போனீங்க வெக்கேசன்
வக்கேஷன்க் எங்க்யு போல
அ ஏ எதனால
ஊருக்கு தா வந்திருக்கோ
அப்டியா அப்ப அதுதா வெகேசனு அ அ அ
ம் ஆனா வீட்டுக்குள்ளியே தா இருக்கோ ம் நீங்க எப்டி போது உங்களுக்கு ம் எங் போல மால் மட்டு ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க
அப்டியா ம் ம் ஓகே ஓக் ஓகே ஓகே
ஆ நீங்க உங்களுக் எப்டி போது வெக்கேஷன்ல்லா
வெக்கேஸன் அதெல்லா இப்போதிக்கு எதுவு இல்ல அதாவது நம்ம காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது வெக்கேஸ்ன இருந்துது இப்போ ஒரு இதுக்கு வந்தவுன்னே வெக்கேஸன் பில்லயெல்லா இல்ல நமக்கு எல்லா டெய்லி வெக்கேஸன் தான நெனச்ச எங்க ஒன்னு போலா சோ இ இந்த நாள் தா போணுன்ட்லா எதுமே இல்ல போதே மே மந்த் ஃபுல்லாவே வெயில் வேற ரொம்ப போட்டு எடுத்திருச்சு அதனால எங்கியு வெளில போ முடில கொஞ்ச நேர வெளில போய்ட்டு வந்தால் டே ஏதோ நெருப்புக்குள்ள போய்ட்டு வந்தா மாரி இருக்கு
இங்க எல்லா மழை தா இருக்குது
ஹம் ஹம்
பயங்கர மழ
அப்டியா பரவால்லியே உம் ஹூம் இங்க எப்டின்னா காலேல வ அப்டியா இங்க வந்து காலேல வெய்ல் அடிக்கு எதோ ஒரு நாள் என்னாப் பண்ணுவோனா காலைல ஃபுல்லா நல்லா வெய்லடிக்கு மத்திய வெரிக்கு ஈங்னிங் வரிக்கு வெய்லடிக்கு ஈவ் நை ஈவ்னிங் ஒரு செவனோ க்ளாக் மேல மழ வரூ மா விடிங் கால்ல பாத்தா குளுரூ அத பாத்தீன்னா மூனு கிளைமேட்டு ஒரே நாள் வரும் இங்க ஆ நல்லாதா இருக்கூ பட் ஆனா நம்ளுக்கு என்ன ஆகுன்னா ஆ அந்த ஒடம்பு ஒத் த்துகாது அது என்னா கிளைமேட்ல இருக்கானே தெராது சொல்லி நம்ளுக்கு கோல்டுப் ஆஹ் சளி புடிக்கிறது அந்த மாரி ஏதா புடிச்சிருமே
ஒடம்பேக் கொப்பி கொழப்பமாயிரு உம்
இன்னக்கி ஃபுல்லா பாத்திங்கென்னா க்ளௌடியா தா பாத்தீன்னா மேகமூட்டமாதா இருக்கு நேத்து ஃபுல்லா செம்ம வெயிலு ஆ நேத்திகி நைட்டு பாத்திங்னா லைட் ட மழ வஞ்ச்சி இன்னிக் ஃபுல்லாவே ப தின்னா மோடமாவேதா இருக்கு அப்டிமன்போது என்னா காலத்துல இருக்குன்னு சொல்ல முடியில முன்னல்லா இப்பதான வெய்ல் காலெல்லா வெய்ல் காலம் வெய்ல் மட்டுந்தா அடிக் கும் மழ காலெல்லா மழ மட்டுந்தா வரு ஆனா இப்ப பாத்தீங்கென்னா மே மந்தெல்லா மழ பொ ச்சி எடுக்குது
அதா அத அதா அதா ஒரு மூனு ஆஃப் ஷன் நமக்கு குடுக்கிது எந்த ஆப்ஷன்ல வேணுமோ நீ வெளில போய்க்கோனு
ஹும் ம் ஹும் அந்த மாரிதா ஆச்சி இப்ப சொல்ல போனா ஆனா இந்த வெயில் மட் ட்டும் இந்த எப்டி சொல்றது முன்ன மாரி இல்ல வெய்ல் ரொம்போ போடா முன்ன ஒரு ஒரு அஞ்சு வர்ஷத்துக்கு முன்ன பாத்தென்னா வெய்ல் ரொம்போக் கம்மியாருக்கு இப்ப வந்து என்னா ஆச்சுன்னா எல்லாவு மரம் வெட்டி போட் அப்படிங்கும்போது அந்த வெயில் தாக்க வந்து தாங்க முடில அந்த சூடெல்லா பாத்தினா நம்மளால தாங்க முடியல. மாரி மாறிச்சு உம் நல்லா நூறு டிகிரியே தாண்டாது. இப்பல்லாம் பாத்தா நூத்தி பத்துன்றாங்க நூத்தி அஞ்சுன்றாங்க டிகிரிங்க அப்டி போது ஒவ்வொரு ஊர்லயும்.
ஆமா நான் இன்னிக்கு காலைல நியூஸ் பாக்கும்போது பாத்தேன் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஏழுல வந்து இதை விட டபுள் மடங்கு வெப்பமாகுமாமா பூமி. உம் இதே தாங்க முடியலன்னா இப்ப ஏ என்ன ஏது இத விட டபுள் சென்னை என்ன ஆக்றது.
உம் ஆமா இது வயசானவங்க பொறந்த கொழந்தலாம் எப்டி எப்டி இருக்கு சொல்லப்போனா உங்களுக்கு ம்ம் ம்ம் ஒரு தார்ஸ் வீட்ல இருக் ஓகே அந்த கூலிங் வந்து அந்த ஹீட் வந்து அவ்ளோவா எறங்காது ஒரு வீட் ஓட் ஓட்டு வீட்லயோ ஒரு அட்ட வீட்லயோ இருக் ஹீ்ட் அப்படியே கீழேறங்கு பேன் போட்டாங்கன்னா அந்த ஹீட் அப்படியே கொழந்த மேல இது இப்ப வந்து கொழந்தைக்கு எப்டி இருக்கும் பொறந்த கொழந்தைக்கு ஹ்ம்ம்.
ஓ ஒருத்தங்க எனக் தெரிஞ்ச ஒருத்தவங்க இங்க வீட்டு பக்கத்துல. ஆஹ் ஒரு சர்ஜரி. பண்ணியிருந்தாங்க கால் உம் உம்ஹ். அதாவது நடக்க முடியலன்னு சொல்லி ஒரு சர்ஜரிப் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங் ஏன்னா அவங்க இந்த ஹீட்டுக்கு அவங்களுக்கு ஸ்வெட் ஆகி ஸ்வெட் ஆகி. கால் ஃபுல்லா. பஸ் வச்சிடுச்சு. சீல் வச்சிருச்சு. வெயில் தாங்காம ஹீட் ஹீட் கு வேர்கு போல அதில ஃபுல்லா வெயிலுக்கே தாங்க மாட்டேங்கிது மழை வந்தாலும் தாங்க மாட்டேங்கிது எதா இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேல வரும்போது அது எல்லாருக்குமே பாதிப்பு உண்டாக்குது
ஆமா உண்மைாதா உண்மைாதா ச் இதுல என்ன பண்ற உம் ஆமா ஆமா
பிடிச்சிக்குது காய்ச்சல் வந்தது வெயில் அடிக் படிச்சாரா வேர்க்குரு மித்த வையிறுவலி எல்லா தொந்தரவு குழந்தைங்களுக்கு தான் பாதிப்பு அது
வாங்கிக் ஆமா நம்மல்லாம் சின்ன வயசா இருக்கும் போது வெயிலுக்கு வெயில் காலத்துல அப்படி விளையாடுவோம் ஆனா இப்பிருக்க குழந்தைங்க வெளியில விடமாட்டிக்கிறாங்க காரணம் பத்தீயனா வெயில் ரொம்ப அதிங்கிருக்கு குழந்தைளுக்கு வந்து அந்த வெயில் தாக்கம் வந்து டைரக்டா ஸ்கின் மேலே விழும் போது ஸ்கின்ல ஏதோ அலர்ஜி மாரிவரது அந்த மாதிரிலாம் இருக்கு நாம்ப இருக்கு போதான் அம்புட்டு வெயில் நம்ப நாம விளயாடும் போது வெயில் கம்மி மே மாசம் பாத்தன்னா அவ்ளோ இப்ப இருக்க வெயில்லாம் அப்ப இல்ல அப்படிங்கும் போது நா கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கும் போது நாம போய் சுத்துவோம் விளையாடுவோம் பிடிப்போம் ஆனா இப்ப இப்பருக்க குழந்தைய வெளிய அனுப்பாத காரணமே மெயின் ரீசன் ப என்ன இந்த வெயில் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் தான்
அதான் அதான் அதான்
இன்னொன்னு நாமளே கூட குழந்தைங்கள கெடுத்துறோம் என்ன பண்றது ஏசி போட்டு படுக்க வச்சடுறோம் ச் அப்படிங்கும் போது அந்த வெயிலு அப்படிங்கறத ப்ப பாக்கம பாரு ஆயிடுது இப்ப நம்ம ஒரு டைம் பண்ணிரு ஒர்நாள் பண்றோம்னா ரொட்டினா அடுத்த நாள் என்ன பண்ணுவோ சரி ஏசி போடுங்க நா படுக்குறேன் ச் ஏசிய போடுங்க தூங்குறே அப்படிங்கிற மாதிரியே மாறிடும்
ஆமா அது தேவையோ கண்டிப்பா அது தேவையோ தேவையில்லையோ அந்த ஏசிங்கிறது எதுக்காக போடுறோம் வெயில போடுறோம் அப்படின்னே அவுகளுக் தெரியாம அப்படி பழகிக்கிறாங்க க்கு அடி போட்டாதா தூக்குமா மழ வந்தா கூட ஒரு சைடு ஏசி போடணும் அப்படிங்கற மாதிரி சிறிதாய
மாறிட்றாங்க ஆமா குளுர் காலத்திலயயு ஏ சி போட்டா தா தூங்கணு அப்படிங்கிற மாிமாட டெய்லியு ஏசி போடும்போது குளுர் காலத்துலயு ஏசி போடுன்றாங்க. அந்த கொழந்தைக்கு செட் ஆயிடும் ஏன்னா வந்து டெய்லி யூஸ் பண்றதுனால அ அவுங்க போயி ஒடம்பு ஏத்துக்கு புதுசா ஒரு ஆள்வே கூட தூங்குறாங்க அப்டிங்போது காலத்துல ஏசிய போட்டா உங்களுக்கு எப்டி இருக்கு அ அ அந்த மாரி கொழந்தைங்களா வெளியில வெயில் கொஞ்சொ வெயில் பட்டாலுமே அந்த கொழந்தையால் தாங்க முடியாது ஏஸ் சிலே வளந்த கொழந்த கொஞ்சொ வெயில் பட்டாலு
சொல்லப்போனா அது தா உண்மையான காரணொ ஆ அதாவ்து நம்ம நெனைக்கிறோ இப்ப அதிகமாய் எல்லாமே எக்ஸ்ட்ரீம்மாயிடுச்சு அதனாலதா கொழந்தைங்க தம் அவுங்க கொழந்தைங்களுக்கு அது வந்து இது இல்லாம ஆயிருச்சு. அதாவது நம்ம ரொம் ப அறிமுகப்படுத்தாமயே விட் றொ வெயில்னா போய் வெளாடுங்க வெயில்ல வெளாடட்டு அது பழகப் பழக தான உங்களுக்கு அது பழ கு ம் அந்த இது இல்லாம நம்ம வந்து பழக்கம் பழகாமையே அவ்ங்கள பாதுகாப்பா வச்சு வச்சு அவ்ங்களுக்கு அது உ பழஹாமையா ஆயிர்ச்சி
ஆமா ஆமா உண்மைதா உண்மைதா அதாவது நம்ம பாத்தீகன்னா எப்படா வீட்டுக்கு வருவோன்னு நெனச்சாங்க நம்ம இருக்கும் போது சின்ன வயசுல இருக்கும்போது அதாவது மே மாசத்துல இப்ப இருக்கந்தாலும் எப்படா வீட்ட வீட்டு வெளிய போய் வெளையாடுவாங்க அப்டிங்கிற மாரி நெலம ஆயிச்சு.
அதுதா அதுதா
சாய்ந்தரதா வருவோ சொல்ல போனா மே மாசத்துலல்லா போனோம்னா அப்டியே கட்டக்கதே நாயிடுவோ அந்த வெயிதுலயே ஆனா இப்ப இருக்க கொழந்தைங்கலா எப்போ கொஞ்சொ வாரம்மாச்சி வெளிய வெளயாடுவாங்களா அப்டிங்கற எதிர்பார்கற டைம் இந்த கொழந்தைங்க வெளிய போய் வெளயாட்ற டைம் போனா கூட வேற பசங்க வரதில்ல. ஒரு இவ மட்டு போய்போய் வெளயா இப்போ எல்லா பசங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குனு வெளையாண் னோங்குறது எல்லா வீட்லயு இந்த மாரி ஏசி போட்டு தூங்கு வெய்லு அதிகமா இருக்கு போகாதன்றாங்க அப்டிங்கு போது நம்ம பசங்க வெளிய போனா கூட கூட வெளாடற சேந்து வெளாடறதுக்க ஆச பசங்களனா திரும்ப வந்தரானுக உள்ளயே
ஆமா அதே மாரி முன்னாடியெல்லா நம்ம ம்ச் வெளாட விட் விட்டோ இப்போ விடறதுக்கே பயமா இருக்கு இவுங்க மட்டு தனியா போயிட்டு எங்கேயாது சுத்திட்ருப்பாங்ளோ யாரோ தூக்கிட் போயிருவாங்ளோ நியூஸ் எல்லாம் பாத்தாலே வெ வெளில விட்றக்கே பயமா ருக்கு ஒன்னு வந்து வெயிலு அடிக்குது மழை பெய்துங்கறத தாண்டி ஒரு சேஃப்டியும் இல்லாம பயம் வந்துறுது
ம் ம் ம்
அதனாலயே விடுறது வெளிலே விட்டறது இல்லை அதனால இவங்களுக்கு எதுவுமே பழகாமையே எதா இருந்தாலும் புதுசா ஒத்துக்காம ஆயிருது மழையிலலாம் நம்ம ஸ்கூ ஸ்கூல் விட்டு வருவோம் எப்பவுமே என்ன கொட வச்சிட்டேவா இருப்போம் நனஞ்சிட்டு தான் வருவோம்
ஆமா நெனஞ்சிகிட்டு வருவோ புக்கலா நெனஞ்சிரு வீட்டுக்கு வந்து காய வெச்சுட்டு அம்மாட்ட ரெண்டு அடி வாங்குவோ
ஆனு போட்டு நம்ம வேணுனே மா வேல் நெனயறக்காகவே வரது சேர் முன்னாடியெல்லாம் எ ஒரு எய்த்து படிக்கும்போது எங்க ஸ்கூல் பக்கத்துலயே வீடு நா வந்து இதுக்காகவே ஃபீடா ஸ்கூல்ல வீட்ல போய் பேகெல்லா வெச்சு ட்டு திருப்பி ஸ்கூல்ல வேல இரு கைல எதோ ஒன்னு வெச்சு டொன்ட்டெஸ்க்கு வேணுனே வருவேன் நைனையதற்காகவே
ம் ம் எங்க எனக்கு இதே மாரிதா வீட்டு பக்கந்தா ஸ்கூல் என்ன பண்ணுவ பேக ஸ்கூல்லயே வெச்சர்ற டுகளே வெச்ட்டு அப்டியே ஒர் ரௌண்ட் சு ஊரே சுத் தியிட்டு வந்து லாஸ்ட்டா வீட்டுக் போவே கிட்டத்தட்ட ந வீ ஸ்கூலுக்கு வீட்டுக்கும் பாத் தினா ஒரு எறநூறு மீட்ருதா அதிகொருக்கு அவ்ளொதா
அவ்ளதா ம்
ச்சிட்டு அப்டியே ஒர் நாலு தெரு சுத்திக்கிட்டு மழைல நனஞ்சிக்கிட்டு அப்றமேலு பேக எடுத்துக்கிட்டு பேக் மட்டு நனையாது நா மட்டு ஃபுலா நெனஞ்சிருப்ப எங்க அம்மா கேப்பாங்க எப்டி பேகு மட்டு நனைல் நீ மட்டு நெனஞ்சிருக்கனு அ பேக் கு வந்து தா ஒரு கவர் மாரி போட்டே அப்ப அந்த கவர காமிப்பாங்க அது இப்பதா ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிட்டா அப்டின் ருவா
ஆனா உண்மயாவே பேக்குள்ள வந்து புக்ஸ்ஸெல்லா கவர்ல வச்சுதான வெப்போ முன்னாடில்லா மழ வந்தா நனையு இல்ல லன்ச் பாக்ஸ் எதா தண்ணி கொட்டிரு அப்டின் சொ
ஆமா அதா நாம்ப இருக்கம்போது மழ காலன்னா மழதா ஃபுல்லாவே வரு ஜூன் மாஸ் ஒ ஜூலையெல்லா பாத்தீனா மழனா மழைதா வரு ஸ்கூல் லீவ் அதிகொ உடுவாங்க ஆ ஆமா ஜாலியா எப்படா லீவ் விடுவாங்கன் பாப்போ அதே மாரி லீவ் விட்ருவாங்க
ஆ மா இந்த மழை வந்து எல்லாத்தையுமே நமக்கு நல்லது பண்ணு கேட்டதுும் பண்ணு ஞாயித்திக்கிழம ஏதாவது வெளியில வெளாட போலா வெளாட்லா ஜாலியா அப்புடின்னு
அ வராது ஆமா இன்னொன்னு நம் க நைட்டு நல்லா மழைப் ப்ப யோஸ்டே நம்ம இப்டி யோஸ்ச்சிட்டே தூங்கம் பரவால் நா இப் பகல் வரைக்கும் மழை வருன் ஸ் துங்குவா கால்ல எந்திரிச்சு பாத்தா வெயில் அடிக்கு அய்யயோ அத நெனச்சா ஹோம்வர்க்லா செஞ்சோமொ செயாம உட்டருப்போ சரி ஆஹ். அனிக்கு போய் அடி வாங்குவோ கிளாஸ்ல. எல்லா கரெக்டா பர்ஃபக்டா பண்ணிருப்போ அன்னைக் க மழ வந்து லீவ் உட்டுருவாங்க‌ இந்த மாரில நெறை மறந்துருவாங்க ஆமா ஆமா ஆமா சரி சரி சரி நம்ம சொ உம் உம் சரி ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோம் நமக்கு டைம் ஆய்ச்சி. உம் உம் ஆ நன்றி நன்றி உம் தேங்க்யூ ம் ம்.